வணக்கம்
வணக்கம் கூறுங்கள் சூப்பரா இருக்கேன் இப்போதிக்கு
வீ வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க
இப்போ நீதா நானு நீ தான் யாரோ ஓகேவா
ம்
ம் நா தா யாரோ
ஆனா ஒ ஓங்கிட்ட பேசும்போது டைம் போறதே தெரில வேற யார்ட்யா பேசுனா போர் அடிக்குது வணக்கம்
ம் ஆ சொல்லுங்க சாப்ட்டிங்களா டோலி ஏங்க சாப்புல்ல பாய் ஃப்ரெண்ட் திட்டிட்டாரா
இல்ல இல்ல அவர் என்ன ஆனாலு நா சாப்புல்லன்னு சொல்ட்டு சாப்புடுவே
சாப்புடுவியா அது எப் எப்டிங்க பொண்ணுங்க மட்டு கியூட்டா பேசி பசங்கள மடைக்கிறீங்க
கியூட்டாலா பேசுலே
செரி சொல்லுங்கள் கூறுங்கள்
ம் நான கேட்ட நா கியூட்டா பேசுறேன் சொன்னா பரவால்ல எல்லா பொண்ணு கியூட்டா பேசுச்சு சொல்ற
சும்மா சொன்னேடி
ம் அப்றோ
எப்டி அது எல்லா பொண்ணு சூப்பரா கியூட்டா பேசுறீங்க
அது ஆம்பளைங்க கெட்டு போறதே அவங்க வாயால தா ம்
ம்
அப்பனா
கூறு வள்ளிக்குது டி வக்காந்து வக் காந்து வலிக்குது முதுகெல்லா
ம் அங்க வலிக்குதா
ம்ஹூம் முதுகு வலிக்குது
உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி உருளைக் கெழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சி கத்திரி
பர் ஆகுது இன்னைக்கு எங்க மாமா வந்திருந்தாரா
யாரு
எங்க மாமா வந்திருந்தாரு ஹண்ட்ரட் ருபீஸ் குட்த்தார் எனுக்கு அத்தா நல்ல வேல இருவத்தி ரெண்டு ரூபா தா இருந்துச்சு அக்கௌண்ட்ல ஓகேவா
ஏய் நேத்தி வாங்குன காசு எங்க
அதுதா என்னன்னமோ ஆச்சே ரீசார்ஜ்ஜே ஆய்ர ரூபாய்க்கு பண்டே
ஆமா ஆமாமீதி எழுநூரூவா அங்க கட்டணு புரியுது ஒன்ட முன்னூரூவ தா இருந்திருக்கு எதாவது செலவு பண்ணிருப்ப
புரியல
முன்னூ எழுநூரூவா அங்க போச்சு
ரெண்டாயிரூபா இருந்துச்சா
இரு வரே ஆல்ரெடி வந்து விடு அந்த கதய எதோ போச்சு வந்ச்சு அப்புற பாத்துங் இ எம் ஐ காஸ் குடுத்துட்டியா
ம் முடிச்சுட்டெ
அதா போது அது அட்த்த மாசதானே அட்த மாசந்தானே பாத்துக்கலா
ம்
இப்போதைக்கு ஃப்ரீதா எல்லா இப்ப வந்து காலேஜ் சேர்னு அடுத்துதா அடுத்தது எப்போனா இந்த வார்த்துக்குள்ள சம்பாரிச்சு காலேஜ் சேறப்பாரு
நா எங்க சம்பாரிக்க போவே
சேரி நா தரே
வேணா வேணா உண்டே ஏது காசு அவ்ளோ
வசூல் பண்ணு இனிமேதா எறங்கலா இருக்கே
ம்
நா ஸ்கின் கேருகாக வசூல் பண்லானு நென்ச்சே காலேஜ் போட்டா அப்றொ
நீ ஸ்கின் கேருக்காக வசூல் பண்ணு ஓகேவா பாத்துக்கலா விடு தட்டி விடு இப்போதைக் காசு வாங்க மாட் ட்டே வேற பேசுங்க மேடம் ம்
சில்லா காசு ஆமந்தா தப்பு வசூல் பண்ணா தா அப்பப்போ மாச மாசோ வருவன் தெரியு
ம்
ம்
எனக்கு இங்க உக்காந்து உக்காந்து பசிக்கிறது நான் வெளியே போய் எதாவ்து எதாவ்து கான், கீன் விக்கும் இல்லனா ஜூஸ், கீஸ் குடித்து கொண்டு வருகிறேன்
வா
இல்லை இல்லை என்கிட்ட இப்போதைக் கைல நூர்ருபா உள்ளது
ம்
ஆ நூத்தி இருவத் தி இரண்டு ரூபாய் இருக்கறது நேற்று எங்க அம்மா கிட்ட கூறினேன் ரீசார்ஜ் காலியாகப் போகுது என்று சரி நா நாளைக்கு முன்னூத்தி அம்பது ரூபா தானே நா குடுக்கறேன் என்று கூறுனாருகள் நா வந்து பண்ணிட்டே இப்போ போய்ட்டு சும்மா நா ரீசார்ஜ் பண்ணி விடுன்னு சொல்லி காசு வாங்கணும்
நானா பண் சீ நீயா பண்ண
ம்
நீ அரியர்ஸ்
இல்லல்ல இல்ல ஏ பொண்டாட்டி பண்ணா
ம் உ காஸ்ல தான பண்ண
இல்லியே ஆயர்ருந்தாலு அவ தா பண்ணா ம் நா பெருமையா சொல்லுவே மூணு மாசோ ரீசார்ஜு வரு ம் ம் யாராவ்து கேட்டாங்க வெச்சுக்கோயே சொல்லுவே
ம் ம் என்ன சொல்லுவ
நீ பண்ணி விட்டேன்னு நீ பண்ணி விட்டேன்னு
அப்டில்லா சொல்ல வேணா இந்த பேரெல்லா நா உன்ட்ட எதிர்பாக்கல வந்ட்டே
ம் ம் ம் ம்
நா எல்லாருக்கிட்டயு நீதா எனக் பண்ணி விட்றன் சொல்லி வெச்சிருக்கே ஆனா எல்லாமே எல்லாத்தையு பாத்துக்கலா இது ஒன்னு தப் பான இது கெடையாது செரியா ஆம்பளன்னா நீயே பொண்ணுன்னா இது அடங்கிதா இருக்கணு பொண்ணுன்னா வீட்டு வேல தா செய்யணு அது வந்து ஆம்பளைட்ட எது செய்யக்கூடாது அப்பிட்லா கெடையாது பொண்ணு நம்மள மாரி வேல செஞ்சுப்பா புருஷன பாத்துருந்து தப்பு கெடையாது எல்லாமே ஈக்கோல் இல்ல சொல்றே உங்கள்க் அட்வைஸ் சொல்றங்க நீங்க வருங்காலத்துல இருக்கணுனு
அப்படிங்ளாங்க செரிங்க செரி கூறுங்க ஃபேஸ் வாஷ் வேற வாங்கணுங்க ஃபேஸ் வாஷ் வேற காலி தீந்து போச்சி சிந்தால் ஏய் சிந்தால்ல சன்தூர்
நா ஆடர் போட்டுட்டேங்க நா ஆடர் போட் டுட்டே ஃபேஸ்வாஷ்
யா யாருக்கு
உனக்குதா
எனக்கு எதுக்கு போட்ட
போடல பொண்ணு
வேணா வேணா போடாத கம்முனிரு நல்ல வேல போடலையே நான் டென்
கிட்டருக்கு
வேணா உனக்கு போடு சொன்ன சிரம் போட்டுக்க மொதல்ல
சீரம் வந் து காசு எடுத்து வச்சுட்லா பெருசே வாங்கிட்லானு இருக்க
டூ மன்த் வரு ரெண்டு வாரம் யூஸ் பண்ணாலே ஃபேஸ்லா க்ளியர் ஆயுடும்மா அதென்னமோ ட்யூப்ம் நல்ல ரிவ்யூ தாருக்கு பவர்ஃபுல் சீரமா அது நம்ம ஃபேஸ் வந்து ம்
முன்னாடி எனக்கு கூட கடுப்புடி ஆறு மணிக்கு மேல பார்க்குகுள்ள கூட ஒக்கார கூடாது போயிட்டு வா சொல்லிடுவாங்க சரி நான் பாலோமாதி போலாம்னு பாத்தா அங்க காத்து அடிக்கு ம்
எட்டு மணிக்கு ப்ளா பார்க் க்ளோஸ் பண்ணுவாங்க
ஆறு மணிக்கு க்ளோஸ்டு நேத்து என் ஃப்ரெண்டு வந்து நேத் து இல்ல முந்தாநேத்து எதோ சண்ட போட்டல்ல நீ நா அன்னைக்கு ஈவினிங்கு என் ஃப்ரெண்டு் வந்து தூங்கிட்டா இங்க வந்து நா வந்து எங்கயோ போயிட்டே அவன் இங்க தூங்கிட்டா அப்டியே அவ என்ன மடி ம ம தலை தலைக்கானி இல்ல இல்லலடி மடி குடுறான்னு நா வந்து பேசினே இருப்பன்டா அது உனக்கு ஆவாது நீ தூங்குடா வரேன் சொல்ட்டு நா தூ அப்டியே பண்ட்டு அப்டியே போயிட்டே
உம்
அது ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அந்த செக்யூரிட்டி உள்ள வந்து கி கினு வண்டியில ஆடிச்சுன்னே வரா ஹாரணு போங்க போங்கன்னு இவன் தூங்கினே இருக்கா அவா இவன் முன்னாடி வந்து கீகீனு அடிச்சின்னு இருக்கா இவன் கத்திட்டா யோவ் போயான்னு அந்த செக்யூரிட்டில்ல ப்பா டைம் ஆய் வச்சுப்பான்னு சொன்னா அது அப்புறம் செரின்னு அவன் போய்ட்டா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு போனோ
ம்
ம்ம் ம் இப்போல்லா என்ன தெரில தனியா இருக்குறது புடிக்குதுடி தனியாவே வந்துட்லாமா இருக்கு எங்கனாலு முன்னெல்லா பாரு நா கூட யாராவது இல்லன்னா அப்டி இல்லடி யா எங்க போனாலு நா கூப்ட்டுனு போவே யாரையாவது எப்டியோ இருக்கு எனக்கு தனியா போ சாப்ட கூட கடைக்கு போனா கூட கூட்னு போவே எனக்கு தனியா போக எப்படி வரு ஆனா இப்பல்லா அப்படி இல்ல
உம்
உம் தனியா இருக்கிறதே நல்லா இருக்கு
பழகிக்கோ வாழ்க்கையில எல்லாத்துலையுமே தனியா தா இருப்பே
அதா தனியாதா நல்லா இருக்கு சொல்றனே எனக்கு
நானும் நீ அதுதா சொன்னே போயிட்டு வான்ட்டு ஆனா நீ ஃப்ரெண்டுன்னு தான போறேன்ன
ஃப்ரெண்டுட்ட தா போனே அவன் தூங்கினு இருக்கா நா என்ன பண்ண
உம் ஆனா வெய் வெயில் அடிக்கும் போது தனியா போவாத மயக்கம் எதுவும் வந்துர போது
ம் ம் சூப்பர் எனக்கு எல்லா மயக்கம்லாம் வராது ஏதாவது டென்ஷன் ஆனாதா வரும்
அப்புறம் நிம்மதியா உக்காந்தி வாட்டர் பாட்டில் எடுத்து போய் தண்ணி பொறுமையா யோச்சி பாரு செமையா இருக்கும் நல்ல ரீலா சோ அப்போ நறையா ஐடியா கெடைக்கோ நீ வந்து டென்ஷனே ஆக மாட் வீட்டு தானே இருந்தா ஆ அந்த இதுதா வந்த டேஸ்ட் அந்த கணவாய்
உம்
டெய்லியு கடைக்கோ உனக்கே ஊ மே நைன்த்ல நீஃபி பிக்ஸ் பண்ணுவே எல்லாத்துக்குமே அது கடிக்கோ வீட்ல இருக்கும் போது டென்ஷன் ஆனினா ஒண்ணோ புரியாது ம்
ம் பிரேக் ஆவுதுன்னு சொன்னே நீ நிறுத்தாம செரி சொல்லு இப்ப ஏ டென்ஷன் ஆகுற
நா டென்ஷன் ஆக்குல
ஆக்குற நீ
நா சாப்பிட போறே பட்டாணி மீஞ்சிது கொஞ்ச கொஞ்சமா சாப்புடற
ம் நீ கால்ல ஒரு மாரி தெரிவ கால் பேசும்போது ஓகேவா வீடியோ கால் பேசும்போது ஒரு மாரி இருக்க ஓகேவா அப்புறோ வந்து எப்டி சொல்ல நேர்ல பாக்க ஒரு மாரி இருக்க எல்லாமே ஒரு ஒரு மாரி இருக்கு நீ ஆனா எனக் கு நா டென்ஷனானா வீடியோ கால் பண்ணிடு மோனி கம்முனு சத்தியமா பாவமா இருக்கு நீ நா ட க்குனு அழுதுருவ அது பாத்தா வீடியோ கால்ல தெர்ல நீ பாவமா பண்ற கொழந்த மாரி இருக்க உண்மையா இது நா கொஞ்சனோ அந்த மாரி சொல்லல வேறவே இருக்க விடு நா சொல்ற அப்புறோ இதுல வேணா ம்
அப்பறமா வாயிஸ் ரெக்காட் போடு என்னாச்சி
இன்னோ எவ்ளோ நே சொல்லுங்க சொல்லுங்க வேற
உங்குளுக்கான குடுக்கப்பட்ட டைம் முஞ்சி குத் செரி ம் நன் நன்றி ஆ
நன்றிகள்
நானு சர்ச்சு போனங்க அப்றோ பண்றே